கேக்குதுங்களா உங்களுக்கு
கேக்குதுங்க என்ன பண்றீங்க
ஒண்ணு இல்ல சும்மாதான் அப்பிடியே ஏதாவது பண்ணலாமே அப்பிடின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கே நீங்க
சும்மாதாங்க செரி கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்ளா
சேரிங்க
சேரிங்க கால் பண்ணி என்ன கே என்ன பண்றிங்க கேக்கலான்தா கால் பண்ண
சேரிங்க செரி நம்ம இப்போ எதாவது இப்பெல்லா பாத்திங்கனா ரொம்ப வந்துட்டு இந்த பாரம்பரிய உணவுகள் பத்திதா வந்து போயிட்ருக்கு இல்லைங்ளா எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணு
ம்
அப்டின்னு சொல்லி நெறைய பேரு வந்து அத பத்திதா வந்து இப்ப பேசுறாங்க ஒரு விழுப் புணர்வாவே அத வந்து பண்ணிட்ருக்காங்க
ஓ செரி செரிங்க
ஏனா இப்ப நம்ம பாத்திங்னா மூணு நேரமு மாவுச்சத்து வந்து எடுக்க கூடாது அப்டின் சொல்லி சொல்றாங்க காலையில நம்ம இட்லி தோச சாப்படறோ மத்யான சாப்பாடு திரும்ப நைட்டுக்கு அதே தான சாப்படறோ அந்த மாரிலா இல்லாம நெறைய வந்து புரத உணவுகள் எடுக்கணு அப்பற பாத்திங்னா நெறைய வந்து பழங்கள் காய்கறிகள் இந்த மாரில்லா சேத் தணு அப்படின் சொல்லி சொல்றாங்க அரிசியுமே பாத்திங்கன்னா வெள்ள அரிசி வந்து சாப்பட கூடாது அதிகமா இந்த கருப்பரிசி சிவப்பரிசி கை குத்தல் இதெல்லா சாப்பணு அப்டின் சொல்லி சொல்றாங்க நீங்க அந்த மாரி எதா கேள்விப்பட்ருக்கிங்ளா
ஆமாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்லைங்க அதுல வந்து பாத்திங்னா எங்க வீட்ல அத நாங்க வறுத்து அத நாங்க எப்பைமே அரைச்சு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்குவங்க எங்களோட காலையில பிரேக் ஃபாஸ்ட்டே அதாங்க கால்ல பாத்திங்கனா அது ஒரு கஞ்சி மாரி காச்சிங்க அரு இப் இப்ப நாலு பேருக்கு நாலு ஸ்பூன் போடலா உங்க வீட்ல எத்தன பேர் இருக்கமோ நீங்க எத்தன ஸ்பூன் யூஸ் இப்ப எங்க வீட்ல நாங்க மூணு பேர் இருக்கோ நா பாப்பாக்குமே அதா குடுப் பங்க ஏன்னா நமக்கு இப்ப இருந்தே கொழந்தைக்கு பழக்குனாதா அவங்க ஃப்யூச்சர்ல அத எடுத்துக்குவாங்க
ஆமாங்க ஆமா
அதனால ஒரு மூணு ஸ்பூன் போட்டுங்க நல்லா தண்ணி காய வெச் சு மூணு ஸ்பூன் பவுடர் போட்டு லைட்டா ஒர் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பணி நல்லா கஞ்சி மாரி கொஞ்ச காச்சி தண்ணியெல்லா கொஞ்ச வத்துனதுக்கப்பற அத கூழா காச்சி அத நீங்க கொழந்தைகளுக்கு டம்ளர் குடுக்கலா லைட்டா வாட்டரே கலந்தே குடுக்கலா உங்களுக் கு தண்ணி தண்ணி பதத்துலயு குடுக்லா
இந்த மாரி நா சமைக்க மாட்டங்க நா வந்து என்ன பண்ணுவன் மிக்சி இருக்கு இல்லைங்ளா அதுல கொஞ்சொ தண்ணில கழுவிட்டு சும்மா கொற கொறப்பா அரைச்சிருவ ஒரு ரெண்டு தடவ ரெண்டு பல்ஸ் மட்டு குடு த்துட்டு அத எடுத்து என்ன பண்ணுவேனா ஆ அது தேங்கா இருக்கு இல்லைங்ளா அதுவு மிக்சில கொஞ்ச அரிச்சிட்டு அது போட்டுட்டு தேங்கா அரச்சது தண்ணி இல்லாம கொற கொறப்பா தேங்காவு அர ச்சு அந்த அரிசியு போட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த வ பாசிப் பருப்பு இருக் கில்லைங்ளா
ம் ஹு
அது போட்டு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா விசில் விட்டோன்னா அது ஒரு கஞ்சி மாரி ஆயிரு அது கூட நம்ம தேங்கா சட்னியோ வேர்கடல சட்னியோ வெச்சு சாப்டும்போ அவ்ளோ சூப்பரா இருக்குங்க
சே சொல்லும்போதே சாப்பிடணும்போல இருக்குங்க
ஆமா இந்த மாரி ஒரு இது ட்ரை பண்ணிப் பாருங்க இந்த மாரி ஒரு தரவ பொங்கல் மா திடீனு செய்வோ பொங்கலு சாம்பாரு அப்டி இல்லன்னா இன்னொரு இன்னொரு மாதிரி டைப் எப்டின்னா கொஞ்சோண்டு வெங்காயோ ஒரு ஹாஃப் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண் புதினா கொத்தமல்லித்தழ எல்லா போட்டு நல்லா இந்த பிரியாணி மாரி வதக்கிட்டு இந்த பாசிப் பருப்பு அ அந்த இது அரிசி போட்டு இந்த இதுல எல்லா தருவாங்க இல்லையா பள்ளிவாசல்ல எல்லா நோம்பு கஞ்சின் சொல்லி ஆ அந்த மா தினா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அல்ட்டிமேட்டா இருக்கு வேண்டான் சொல்றவங்க கூட வாசம் புடிச்சிட்டு வந்து குடிப்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க அது கூட என்ன பண்ணுவ வாழப்பூ நல்லா நறுக்கிட்டு அ கொஞ்சோண்டு இந்த ஸ்டோர்ல எல்லா தருவாங்கில்லையா பருப்பு அத வாங்கி ஊற வெச்சு அது கொற கொறப்பா அரச்சு வாழப்பூ வட அதுவு இந்த கஞ்சியு செஞ்சோன்னா யாருமே வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க அப்டி இருக்கு அந்த கஞ்சி அந்த மா இப்டியெல்லா செஞ்சா வேண்டான்றவங்க கூட குடிப்பாங்க
அப்றோ பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ரைசிக்கு பதிலா பாத்தீங்கன்னா இப்ப தினை அரிசி இருக்கு இல்லைங்க தினை அரிசி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்து அத நல்லா கழுவி ஒரு குக்கர்ல போ ட்டு ஒரு ரெண்டு விசில் எடுத்து அது நீங்க ஒரு உப்புமா மாரியோ தாளிச்சோ கூட கொழந்தைக் குடுத்தீங்கன்னா அவ்ளோ ஸ்டென்த்து இக்கு அதுல
ஆஹா இந்த கிச்சடி மாதிரி எல்லா சொல்றீங்கில்லையா வெஜிட்டெபிள்ஸ்ல்லா போட்டுட்டு பேசிரிங்க
இப்ப நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப அடில வெயிட் போட்டங்ளா சோ எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வீட்ல தோச ப்ச்ச அதிகமா சாப்ட்டு சாப்ட்டு ரொம்ப வெயிட் போட்டனா என்ன பண்ணங்க ஓகே டயட் ஃபாலோ பண்லான்னு நெனச்சு நா இந்த மாரில்லா ட்ரை பண்ணங்க இந்த பு புரதச்சத்து அதிகமா இருக்கிற டயட் ஃபுல்லா சாப்ட்டு எடுத்துகினு திணையரி சி வரகரிசி வரகரிசி
சாமையு ரொம்ப நல்லாருக்குங்க சாமரிசி இருக்கில்லைங்ளா அதுல வந்து நீங்க இந்த சாம்பார் சா ப்பாடு மாதிரி எல்லா செஞ்சு சாப்ட்டு பாருங்ளேன் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
நீங்க செஞ்சிருக்கீங்ளா
ஆமா அதெல்லாமே நாங்க ரெகுலரா செ ய்வோ நானு வந்து டெலிவரி ஆனதுக்கப்றோ ரொம்ப வீக்காயிட்டன் சொல்லிட்டு என்ன பண்ண இந்த காட்டுயான மாப்ள சம்பா அரிசி காட்டுயான அரிசி எல்லா சா ப்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசோ எந்த வலியுமே ஒடம்புல வராது அவ்ளோ நல்லாயிரு ஒடம்பு
ம்
அது எல்லாமே வந்து நாங்க செஞ்சு சாப்ட ஆரம்பிச்சுட்டோ சாம அரிசி சாம அர்சி எல்லா நம்ம மத்தியானோ செஞ்சு சாப்ட்டா வெயிட்டு நல்லா கொறையுதுங்க
தாம அரிசிலைங்ளா
ஆமாங்க சாம அப்புறோ பாத்தீங்ன்னா ராகி
ம்
அதெல்லா அதிகமாவே இப்போ வந்து பயன்படுத்த ஆரம்ச்சிட்டோ எதனாலன் பாத்தீங்கன்னா நறைய பேரு சொல்றதுனால கெடையாது நம்ம ஒடம்பு வெர நல்லா இருக்கணு நோயில்லாம இர் இல்லாம இருக்கணுன்றதுக்காகவே இதெல்லா எடுக் ஆரம்ச்ட்டோ
ம் ம் பரவால்ல பரவால்லைங்க
ஆமாங்க
இப்ப பாத்தீங்கன்னா நாங்க காலையில எடுத்துக்குற ஃபுட்டே பாத்தீங்ன்னா காலையில இந்த ராகி இருக் க்ல்லைங்க ராகி மாவெடுத்து அத களி மாறி செஞ்சு களி வச்சு காலையில மிஸ் சாம்பார் சட்னி பண்ணி இல்லையா ஆ பச்சைப்பயிர் கொலம்பு வச்சி கலிவிச் கால்ளக் காலை பிரேக்ஃபாஸ்ட்டே அதான் இப்பல்லாம் வீட்ல
ஓ சேரிங்க
ம்
எங்க வீட்லயு நா இருக்கப்போ என் தங்கச்சியும் செஞ்சாங்க களி செஞ்சு மீன் கொலம்பு வச்சு சாப்பிடம்போ நல்லாதான் இருந்தது இல்லாட்டி நம்ம தேங்கா சட்னி வச்சி சாப்ட்டா அதுவு நல்லாதான் இருக்கு
ம்
இந்த மாரிலா சாப்புடும் போது நமக்கே ஒரு திருப்தி வருதில்லையா நம்ம கொலந்தைங்களையு நல்லா ஆரோக்கியமா சாப் பறாங்க நாமளு சாப்புட்றோன்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கு இப்பல்லா அதிகமா வெயில்ல போயிட்டு இந்த பீஸா இந்த பர்கர் இதெல்லா சாப்பிட்ணுன்னு நெனைக்கும்போ வருத்தமா இருக்கு ஐயோ நம்ம கொழந்தைங்களுக்கு தெரிஞ்சே நம்ம வெஷம் குடுக்குற மாதிரி இருக்கோ எதுக்கே ன்ற மாரி ஒரு எண்ணமலா இப்ப வருதுங்க
ஆமாங்க சீரிஸாவே நம்ம இந்த மாரி செஞ்சு குடுத் பாத்தா சில கொழந்தைங்க சாப்டாமயே மாட்டாங்க நம்ம போர்ஸ் பண்ணி குடுக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்லே இருந்து அவுங்களுக்கு பழக்கிறோணுங்க
ஆமா ம்
ம் பாத்தீங்ன்னா இப்ப புரோட்டீன் தோசல்லா இருக்குதுங்க இந்த பச்சைப்பயிர் நைட்டே ஊற வெச்சு ஸ்டோர் பண்ணி ஆ காலைல எந்துரிச்சு ஒரு ரெண்டு பச்ச மொளகா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ரெண்டு பச்ச மிளகா போட்டா போது அது ஏன்னா அதிகமா காரோ வேண்டா கொழந்தைங்க சாப்பறனால
ம் ம்
நல்லா மிக்சில அடிச்சு நல்ல தோச குடுத்தீங்கன்னா அதுவு நமக் பெனிஃபிட்டு கொழந்தைங்களுக்கு
ஆமாங்க
நீங்க எப்டி குடுப்பீங்க
நா வந்து என்ன பண்ணுவேன்னா பாசிப்பயிரு நல்லா வந்து ஊற வச்சு அத மொளக்கட்டி நல்லா மொள வந்ததுக்கப்பற பிளேட்ல போட்டு குடுத்தா அவங்க அப்டியே சாப்ட்டுக்குவாங்க கொழந்தைலேருந்து சாப் பற பெரிய பாப்பா ரெண்டு வயசுலருந்து அதனால அது அவளுக்கு ரொம்போ புடிக்கு எப் எப்போமே கேட்டுட்டே இருப்பா ஒரு பவுல் ஃபுல்லா குடுத்தாலு சாப்ட்டுருவா
ம் நல்ல விஷ்யோங்க அதெல்லாம்
ஆமா பச்ச பட்டாணி இருக்கில்லய அது உரிச்சு குடுத்தா அது அப்டியே சாப்ட்டுக்குவாங்க கேரட் வெட்டி குடுத்தா சாப்ட்டுக்குவாங்க அப்டி இல்லைன்னா இந்த இது இருக்கு இல்லையா ம் என்னது வெள்ரிக்கா அத நம்ம வெட்டி மேலே இருக்க அந்த பச்சக்கலர் தோல எடுத்து குடுத்தா அதுவு சாப்ட்டுக்குவாங்க எப்டி குடுத் தாலு சாப்ட்டுக்கிறாங்க அதுனால பழக்கி வச்ட்டே அப்டி அதெல்லா நல்ல து அப்டின்றதுனால
பரவால்ல பரவால்ல அப்டிதா நம்ம பழக்கி வச்சுக்கணுங்க
ஆமா
அதா நல்லது பாத்தீங்கன்னா இப்ப கேரட் ட் ரைஸ் இப்ப ஸ்கூல் ஓப்பன் ஆகப் போகுதுங்களா நம்ம கொழந்தைங்க எப்டி ஸ்கூலுக் கு போவாங்க இந்த கொண்டக்கல்ல சாதம்
ம் ம்
அந்த மெயின்னா கால் டைம் இருக்காது நம்ம ஒரே சாப்பாடு செய்னு நெனைப்போ லன்ச்சுக்கு
ம் ம்
ஏன்னா கொழம்பு வச்சு பொறியல் பண்ண லேட் ஆகுன்றக்காக ஒரே சாப்பாட வக்கிறனால சும்மா எப்பியுமே தக்காளி சாப்பாடு மாரி செய்யாம கொஞ்ச டிஃப்ரண்டா இந்த மாரி செஞ்சுக் குடுத்தீங்கன்னா கொழந்தைகளுக்கு கொஞ்ச ஈஸி நல்ல சாப்புடுவாங்க நல்ல பெனிஃபிட்டு ஒடம்புக்கு
ஆமா அவங்க ஸ்கூல்லே வந்து சொல்றாங்க இப்பெல்லா பழங்கள் காய்கறிகள் சாப்பாடு வந்து கொஞ்சமா குடுங்க நெறைய வந்து காய்கறிகளு பழங்கள் இருக்கற மாரி குடுங்க அப்டின்னு சொல்லிதா ஸ் கூல்லேயே வந்து சொல்றாங்க இல்லயா
ம் இப்போ பாப்பாக்கு பாத்தீங்கன்னா நாங்க பிரேக் ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரே ஒரு ஒரு ஹாஃப் ஹாஃப் ஆப்பிள் கட் பண்ணி அதுங்க அப்பற பச்சப்பய் தோச சொன்னல்லேங்க அது ஒரு ஒரு ஹாஃப் தோச சாப்டுவாங்க ஏன்னா ஹாஃப் தோச சாப்ட்டா அதுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுன்ருக் அதுக்குன் நா கால்ல எப்வுமே ஒரு ஆப்பிள் கட் பண்ணி குடுத்துருவ சேரி முட்ஞ்சளவு சாப்பட்டு அப்டின்ட்டு
ம் ஹு ஆப்பிளு பாத்தீங்கன்னா மேலருக் க தோல் சீவி குடுங்க அதுல நெறைய வேக்ஸ் இருக்கு அப்டின்ற மாரில்லா சொல்றாங்க.
ம் நான் சீவி தாங்க குடுப்ப ஏன்னா நம்ம கொழந்தை நம்ம பிரச்சனல்ல சாப்ட்டுக்கலா கொழந்தைங்களுக்கு எப்பயுமே அந்த மாரிதா குடுப்ப
சேரி சேரிங்க.
ம்
என்னோட கொழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பிடிக்கறதுல்ல நம்ம நெல்லிக்கா ஊற வச்சு பதப்படுத்திக் குடுத்தா அத வந்து விரும்பி சாப்புறாங்க கடிக்கவு நல்லாருக்கு அப்டின்றதுனால அவுங்க விரும்பி சாப்ட்டுக்கிறாங்க அதனால எனக்
அதுவு இல்லாம நீங்க தேனுல ஊற வச்சு குடுத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்குங்க
ஆமா ம்
ம்
நீ அந்த மாரில்லா பண்ணணு ஓ கொழந்தைங்களுக்காக
ஒன்னு இல்லைங்க நம்ம மார்க்கெட் போறோ இல்லைங்க ஒரு ஆஃப் கேஜி நெல்லிக்கா வாங்கி ட்டு வந்து ஏனா ஒன் கேஜினா அதயே நம்ம சாப்டமாட்டோம் ஒரு நா மறந்துருவோ இல்லையா ஒன் கேஜி அதிகோ ஆஃப் கேஜி வாங்கின்னீங்னா ஒரு இருவது பீஸ் முப்பது பீஸ் கெடைச்சிரு அதுலே அர நெல்லிக்கா பெரிய நெல்லிக்கா அத நீங்க நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு ஒரு அர லிட்ரு அது மாரி தேன் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருங்க ஒரு ஒன் வீக் ஊறட்டு அது கொழந்தைங்க டெய்லி நீங்க ஒன்னொன் எத்து குடுத்தீங்னா இன்னு ஸ்டென்த் இருக்கு அதுல
ஆமா ம்
பிளு நெறைய பேருக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது கண்ணு சரியா மங்கல் அடிச்சிருது சீக்கிரமாவே ஆ அது மாதிரி இருக்குற கொழந்தைங்க நீங்க சீக்கிரமா இதுக்கு பழக்கிட்டீங்கன்னா கொஞ்சோ நல்லா படிச்சுக்குவாங்க இல்லிங்க அவுங்களுக் கொஞ்ச பிரெயின் கோட்டாவு
சேரிங்க
உம்... சேரிங்க எனக் கொஞ்சோ வேலருக்கு நா உங்களுக்கு பேசிட்டு கூப்பர்றேங்க முடிச்சு கூப்பர்றே ஆ சரி